ஹலோ
கிங்க
ஆ நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி இருக்
நல்லாருக்கேங்க உங்கள பாக் க்கவே முடில ஊர்லதா இருக்கீங்களா
ஆ இங்கயேதா இருக்கே கொஞ்சோ பிஸி அதனாலதா
ஓ செர் செரிங்க அதுதா அன்னிக்கி உங்க வீட்டு பக்கத்துல வந்தா காணு
அதுதா இருக்கீங்களா என்ன அப்டின்னு கேக்கலான்னு கூப்ட்ட
இங்கயே வீட்லயே தாங்க சுத்திட்டுருக்கே என்ன பசங்களுக்கு லீவ் வந்துருச்சுன்னா நம்ம எங்க எத போய் பாக்கறது புடிக்கிறது
நா அதுதா அன்னைக்கே ஸ்கூலுக்காக வந்தோமா பையனுக்கு ஸ்கூலுக்காக வந்தோம் புக்ஸ் வாங்கிட்டு வரும்போது வந்தோமா அந்த வழியா வரும்போது தா சரி பாத்த இருக்கீங்களா என்னன்னு
எடையில கொஞ்சோ வெ வெளிய வெளிய போயிட்டு தா இருந்தே அதாவ்து சின்னதா ஃபங்க்ஷனு பின்ன இவங்களெல்லா லீவ்ல இருக்காங்ளே எங்கயாவ்து பார்க் மாரி கூட்டிட்டு போணுன் சொல்லிட்டு அதெல்லா பண்ணிட்டு தா இருந்தோ
ஆமா நாங்க அன்னிக்கு போய்ட்டு தா வந்தோ மைசூர் போய் ட்டுதா வந்தோ கொழ்ந்தைங்களுக்கு லீவுன்னு கூட்டிட்டு போய் டு
ஓ மைசூர் வரைக்கு போனீங்ளா, அங்க நல்லா இருக்குமே பேலஸ்ல்லா பாத்
ஆமா எல்லா போயி பாத்துட்டு தா இங்க திடீர்னு புக்குக்காக் கூப்ட்டாங்க
ஓ அப்
ஆஹ் இல்லைன்னா ஊட்டி அத எல்லாத்தியு பாத்துட்டு வர்லான் நெனச் சோ
ஆஹ் ஆமா அந்த வழியா கூட போவாங்ளே நெறைய
ஆஹ் சரி அதுக்குள்ள இவங்க புக்ஸுக்காக் கூப் ட்டாங்களா அப்டியே வந்துட்டோ வரும்போது நீங்க இல்லையா அங்க அதா நீங்களு எங்கயோ வெளிய போய்ட்டீங்க போல
ஆஹ்
நா அப்டின் நெனச்சே
உம் நா இன்னு வெளியூர்லா போற அளவுக்கு இன்னு ஆகலைங்க அந்தளவுக்கு ஃப்ரீ டைம் வந்துட் டு பெருசா கெடைக்க மாட்டிகுது. ஏனா வீட்டுக்காரோட வேல அந்த மாரி
ஆமா ஆமாங்க எல்லாத்தியுமே பாக்கணுமே நாங்களே இவருக்கு லீவ் போட்டுட்டு தா
ஆஹ் இவர் ட்டு பாத்தீங்னா பல நாள் லீவ் போட்டுட்டு தா வீட்ல தா இருப்பாரு அந்த டைம்ல அவங்க அண்ணாவோட ஒர்க் இருக்
செரிங்க
அ அப்றோ பாத்தீங்கன்னா அவரு ஆட்டோ ஃபீல்டு ஓலா ஆட்டோ இந்த மாரில்லா ஓட்றது அப்போ அவங்க அண்ணா வந்து ஆர்டிஸ்ட்டு அதுக்கு ஹெல்ப் பண்றக்காக பாதி நாள் லீவ் போட்ருவாரா அப்பறோ இப்டியே போ னா ஆட்டோ ஒர்க் வந்துட்டு அப்டியே டல்லாயிடு சொல்லிட்டு அது
நாலாய்ரோ ஆமா ஆமாங்க
அப்றோ மைசூர்ல என்னல்லா பாத்தீங்க இல்ல நம் மைசூர்ல இன்னாலு பாத்தீங்க
அங்க பேலசு ஜூ அப்டின்னெல்லா போன கொழந் தைங்கள ஒன்ன தூக்கிட்டு ஒன்ன கூட்டிட்டு போயிட்டு என்னங்க அங்க பாக்க முடியு எங்க போனாலும் நம்மளுக்கு வேலைன்ற மாதிரி அங்க போனாலும் தூக்குற வேல கொழந்தைங்கெல்லா கொஞ்சோ விசாரிச்சுன்னா தெரியாது அங்கெல்லா போனா
ஆஹ் அது உண்மதான அப்பதா அவுங்களுக்கு பாத்த ஒரு ஃபீலுருக்
ஆமா இத சைட்ல ஒண்ணு புடிச்சுக்கிட்டு அத க தூ ஒண்ண தூக்கிக்கிட்டு போயிட்டு வர்றதுக் க்குள்ள பெரும்பாடு இங்க வந்தா ஒரே கல்யாண பங்க்ஷனல்லா சொல்லிருக்காங்க வீட்லலெல்லா குட்டீஸுன்னு
ஓ அப்புடியா பரவால அதையு என்ஜாய்
அ நா ஒரு எடத்துக்கு போன எங்க எங்க போர் அடிச்சிருச்சு ஃபஸ்ட்டெல்லா யாராவது ஒருத்தரு ஏதாவது சொல்லுவாங்களான்னு இப்ப பங்க்ஷன் பங்க்ஷன்னு கேட்டாலே எரிச்சலாருக்கு
ஆஹ் எனக்கு பாத்தீங்ன்னா பங்க்ஷன் போறது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் தா ஏன்ன இப்போ வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டுருக்கோ இல்லைங்களா அன்னைக்குன்னு பாத்து மேக்கப் பண்ணிட்டு போறது கொஞ்சோ நல்லாருக்கு
ஐயோ அது வீட்டு பக்கத்துலேன்னா கொஞ்சோ கிராண்டா ஒரு சுடிதார் போட்டுட்டு போயிக்கலாங்க இவுங்க கஷ்டோ நம்ம குடும்பத்தோட ரிலேடிவ்ஸ் கல்யாணோன்னா நம்ம சுடிதார் த்துலல்லா போ முடியல கண்டிப்பா இன்னு சாரீ அந்த மாதிரியெல்லா கட்டிட்டு போணு குடும்பத்தோட போணு
அதுவு ரெண்டு நாள் மூணு நாள் அவுங்க வீட்லயே ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு
ஆஹ் இருந்துரு இங் இங்கத்தோட வேலல்லா நிக்கணு அவுங்களுக்கு
அஹ் கண்டிப்பாங்க இப்ப எங்களுக்கு பாத்தீங்ன்னா ஈடையில சொந்தக்காரங்க கல்யாணோ வந்துச்சு கேரளாவுல அ அது பாத்தீங்ன்னா ரெண்டு மூணு நாள் அப்டியே இருக்கற மாரி ஆச்சு ஏன்னா கல்யாணத்துக்கு முந்தன நாளு இருக்கணு கல்யாணத்துக்கு அடுத்த நாள் வந்து ரிசப்ஷன் அப்டி மூணு நாள் ஆயிடுச் ச்சு இன்னு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா அங்க இருந்திருந்தோம்னா அ பின்ன பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றது அந்த ஃபார்மாலிட்டிஸ் சடங்கு ஏதோ பண்ணுவாங்க
சரி சரிங்க
இதெல்லா முடிச்சுட்டு வறதுக்கு எப்டியே ஒரு இன்னு மூணு நாள் ஆயிடு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரு அன்னைக்கே ரிஷப்சன் ஷன் முடிஞ்சது நைட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு எங்களுக்கு பக்கம்தா கேரளாக்கு
செர் செரிங்க உங்களுக்கு பக்கமா உம் செர்‌ செ
இங்கு அதெல்லா அட்டன் பண்ணிட்டு அவங்க மெல்ல வந்தாங்க நாங்க முன்னாடியே பைக்ல வந்தாச்
வந்துட்டீங்க்ளா இப்ப எங்கெங்க ஒரு ஃபங்க்ஷன் போணுனா ட்ரா ஃபிக் வேற
ஐயோ டிராஃபிக்லா நீங்க சொல்லாதீங்க ஏன்னா ஒரு பக்கத் து ஏரியா பத்து நிமிஷத்துக்கு இப்ப எங்களுக்கு போ முடியல ஏன்னா இந்த பிரிட்ஜு கட்டுற வேல வேற எங்க ஏரியால நடக்குதுங்களா அப்ப இந்த கேரளாவ எல்லா வந்துட்டு அந்த வழியா வர முடியாம எங்க ஏரியாவ தொட்ட மாரிதா வராங்க பைபாஸ்ல இருந்து அப்போ அதுனால பாத்தீங்கன்னா இப்ப இங்க எப்பவுமே டிராஃபிக் தா நானே வந்துட்டு பெருசா வண்டி ஓட்ட மாட்டே எல்போர்டு மாரிதா ஒரு எமர்ஜன்சிக்கு போய் ட்டு வந்துடுவே
டூ வீலருங்க்ளா ஃபோர் வீலர் ஓடுறீங்களா நீங்க
டூ வீலர் மட்டுதா இன்னு ஃபோர்கெல்லான் டச் பண்ல
டச் பண்லைங்களா பரவாயில்ல நீங்க ஃபோ டூ வீலர் ஓடுறீங்க அது கேக்கும்போது சந்தோஷமா இருக்கு
நீங்க எதா ஓட்டுவீங்
இல்லங்க இ இதுக்கு மேலதா கத்துக்கணு நா இனிக்கி கத்துக்கறே நாளைக்கு இதுக்கறேன்னு சொல்லியே இத்தன நாள் சும்மா இருந்துட்டே இல்ல ஆ பைக் இருக்கு காரு இருக் குங்க ஆனா கத்துக்கணு
ஆ கார் கத்துக்கோங்க ஏன இப்ப சிம்பிளா கத்துக்கணுனா ஸ்கூட்டி தா செட் ஆகு ஆனா ஜென்ஸ் ஸு ஸ்கூட்டி வச்சுக்க மாட்டாங்க
இவரு அதுதா இவரு பைக்கு குடுத்து ஸ்கூட்டி வாங்கி குடுக்குறேன்னுச் சொன்னாங்க பா ஸ்டார்டிங் வாங்கம்போதே நாங்க ஸ்கூட்டி தா வாங்கலா அப்டின்னு அவர் சொன்னாரு நா தா பைக் வாங்குங்கன் சொல்லிட்டே
அதுல நம்ம கத்துக்கிட்டோனு வைங்களே இன்னொரு தலவலிகள் என்னன்னா அடிக்கடி நம்மளவே ஓட்டிட்டுப்
அதுக்காக தா பின்ன பின்ன சும்மாவா நம்மள ஓட் ட சொல்றாங்க எல்லா வேலையு நம்ம தலையில கட்டிடலா இதானே அவங்கள கூப்டாம இருக்கூதானே அதுக்காக தா சொல்றாங்க டூ வீலர் ஓத் ஓட்டக்கத்துக் கோ ஃபோர் வீலர் ஓட்டக்கத்துக்கோ சீக்கிர கத்துக்கோ ஒரே வாரத்துல சொல்லி கொடுத் துற்ற அப்டின்றாங்க ஏ எல்லாத்தையு நாம மண்டையில போட்டுரலா அப்டின்ட்டு
அதேதா
நீ எங்கேயாச்சு போனாவே நா நல்லா ரெஸ் ட்டு எடுத்துட்டு வர்லா நீ ஓட்டிட்டு வந்துருவ அப்டின்னுவாரு
ஆ கண்டிப்பாங்க ஏதாச்சும் லாங்லல்லா போறோம்னு வைங்களே ஒரு ஒன் ஹர் டிராவலிங் இருக்கு அப்டின்னா அவங்களே ஓடிட்டு போ மாட் ட்டாங்க பத்து பஞ்சு நிமிஷம் ஆனதும் இங்கெல்லாம் ரோடு ஃப்ரீயா தா இருக்கும் நீயே ஓடிக்கோம்பாங்க
ஆமா ஆமா
நமக்கு பின்னாடி ஆளுங்க இருந்தாங்கன்னா சிலவங்களுக்கு அது ஓட்டுறது இன்னுமே பயமா இருக்கு
பயமா இருக்கும் அதுவும் எனக்கெல்லா ரொம்ப பயமா அதுதா சொன்னே முன்னாடி இருந்து வண்டி சீக்கிரம் வந்துச்சுன்னா நா வண்டியிலே இருந்து கீழேறங்கினாலே இறங்கிடுவே பயத்துல அந்த மாரி த்துடு பயம் வரும் எனக்கு
அதேதாங்க வந்து இந்த பெட்ரோல் விக்கிற வெலைக்கு அது இப்பதா இடையில ரீசண்ட ரேட் எல்லா ஏத்தி இருக்கு
அய்யோ ரேட் எல்லாம் ஏரி எங்க எங்க இருந்த போ போட்றது நடந்துட்டு தா போணும் இன்னும் உடம்புக்கும் எக்ஸ்சசைஸா இருக்கும். காசும் செலவு பண்ண தேவல நடந்துட்டுதா போணும்
ட்றிங்கனு எனக்கு தெரியல.
நாங்க ஃபேமிலியா போகும்போது எடுப்போங்க ம் நாங்க நாலு பேர் அஞ்சு பேரு மொத்தம் போறதுனதா என்ன பண்றது த அப் அப்டின்றதுக்காக எடுக்குறோ நா ஒருத்தர் ரெண்டு பேர் இப்ப போனும்னா யாது எடுக்கறதுல
ஆ கண்டிப்பாங்க இப்ப நீங்க குழந்தைங்களோட சேத்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்கே போறீங்கன்னு வைங்க நீங்க உங்க ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைங்கள தூக்கிட்டு கண்டிப்பா ஃபோர் வீலர் வேணும் இல்ல ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்டின்னா எத்தன லோட எல்லா கையில புடிச்சிட்டு குழந்தையும் புடிச்சட்டு ச்ட்டு வர முடியும்ங்
தான்ங்க இப்ப ஒருத்தர் இப்ப பங்க்ஷனுக்கு ஒருத்தனா மட்டும் போற மாரி இருந்துச்சுன்னா குழந்தைங்க அத்தக்கிட்டே இருக்கும் அப்ப நா மட்டும் போறதானே பஸ் ட்லா அந்த மாதிரி போயிக்குவே அதுக்கு ஒருத்தருக்காக வண்டி எடுத் டுத்துட்டு போக முடியாது இல்லைங்களா இப்ப விறக்கிற விலவாசிக்கு நம்ம அப்படியெல்லாம் செய்ய முடியாது.
அதேதா ஆனா இப்போ இது கூட பைக்கு கூட உங்களுக்கு ஒரு லிட்டரு பெட்ரோல்க்கு இத்தன கிலோமீட்டர் அப்படின்ற மாரி நல்ல மைலேஜ் குடுக்கும் ஐம்பது அறுபது அந்த மாரி ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொன்னு ஆனா இந்த கார் எல்லா பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு அந்த மாரி ரிதானே குடுக்கும் ரொம்ப கம்மினு
ரொம்ப கம்மிதாங்க என்ன பண்றது வாங்கி வச் ச்சதுக்காக போகம் போய தூரத்துக் போம்போது எடுத்துட்டு போணூ ஸ்டாட் பண்ணாம வெக்கவூ முடியாது
காம்ச்சிடூ தொட்டதுக்கெல்லா பத்தாயிரோ பதினஞ்சாயிர்
அதுதா செலவு நம்ம வாங்கறது இல்லாம இந்த செலவுல்லா கூடங்க ரொம்ப கஷ்டோ
ஆனா இப்ப எங்க ஏரியால ஒரு நாப்பது வீடு இருக்கூங்க எதுக்கூ எங்களோட மெயின் ஏரியால இதுதா லாஸ்ட் சு கால்னின்ற மாரி எங்க கால்னிலே மொத்தோ நாப் பது வீடு ஆனா இங்க ஏற குறைய கார் இல்லாத வீடுன்னே சொல்லவே முடியாது
இல்ல அப்டினீங்களா
ஆமா எல்லார் வீட்லயூ ஒரு கார் இருக்கு அதாவ்து செலவங்க வந்து வாடகைக்காக ஸ்டே பண்றவங்க சொந்த வீட்டுக்காரங்க வந்து வேற எங்கேயோ ஊர்ல சென்னை இந்த மாரி ஒர்க்கா ஸிஃப்ட் ஆயி போயிட்டாங்கன்னா வாடகை விட்டுட்டு போயிருப்பாங்க வாடக வீட்டுல இருக்கவுங்க கூட காரோட தா இருக்காங்க இந்த காலத்துல
என்னங்க பண்றது காரு வந்து இப்பல்லா ஈ ஈஸி இ எம் ஐ னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி டவுன் பேமெண்ட் கொஞ்சோ கட்னா போதூ
அதேதா அத இப்ப எல்லாருக்கூ கடன் கொஞ்சோ ஈஸியாக கெடைக்கிறதால எல்லாத்தையூ வாங்கி போடுற உ சௌரியோ வந்துடு
ஆமா நம்ம கண்ண கவர்ற மாத்ரி நம்மளுக்கு குடுத்துருவாங்க அதுக்கப்றோ நம்ம அந்த மாச மாசோ கட்டும்போதுதா நம்மளுக்கு தெரியுது
கண்டிப்பாங்க இப்ப நெரந்தரமான வேல கம்பெனி சைடு அவங்களுக்குனா கூட தெரியாது ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா புடிச்சுகிட்டே இருப்பாங்கன்னு வைங்க ஆனா டெய்லியூ கூலி இந்த மாரி எல்லாம ஓடுறவங்க பாத்தீங்கன்னா அவங்களோடதெல்லா ரொம்ப கஷ்டோ இந்த லோன் போட்டாங்கன்னா
மா ரொம்ப கஷ்டோங்க ஏனா அதுக்காகவே ஓடி ஆகணூ
கண்டிப்பா
அந்த மாசோ இத டியூ கட்டணுமே என்ன பண்றது அப்டின்ட்டு அதுக்காகவே பாவோ அதுக்காக ஓடி ஆகணூ அது ஒடம்ப்ஸ் நல்லாருக் குணூ ஒடம்பு நம்மளுக்கு முடியாம ஆயிர்ச்சுன்னா வண்டி ஓட்டுறவங்கல்லா நெனைங்க கஷ்டோந்தானங்க. அவுங்க ஒடம்பெல்லா நல்லாருந்த தா அங்க ஓட்ட முடியூ ஒடம்ப் சரிலாம ஆயிட்டாங்கனா அப்போ வண்டி ஓட்ட முடியாது
ஆமா எங்க வீட்டுக்காரெல்லா ஓலோ ஆட்டோ தா அப்ப அதுல வந்துட்டு ஒரு நாள் நல்லபடியா ட்ரிப் கெடைக்கு ஒவ்வொரு நாள் கெடைக் க்காது. நாங்க காரு வாங்கி வெச்சா எங்க நெல மா என்னாகுறது
அவ்ளோதா
எங்க மாமியார் சொல்லுவாங்க இருந்தாலு இவர் வந்துட்டு கார்லா வேண்டாமா செலவு ஜாஸ்த்தி சொல்லிட்டு எங்க போனாலு ஆட்டோ இருக்குள்ள ஆட்டோல
அதா ஆட்டோ உங்க சொந்த ஆட்டோ இருக்குள்ள அப்ப என்னன்ன என்ன
அதா அத மெயின்டென் பண்றதுக்கே அவ்ளோ செலவாகுது இனி காரு வேற எங்க மாமியாரு சொல்லுவாங்க அப்பப்ப கார் இருந்தாதா கொஞ்சோ சௌரியமா இருக்கூன்டு
அப்டினு. என்ன பண்றதுங்க. நம்ம சௌகரியத்துக்காக பாத்துதா செலவு ஜாஸ்தி ஆகுதுங்க.
ஐயோ இப்பலா கண்ணா பின்னானு செலுவுங்க
ஆமா நம்ம இப்ப கொழந்தங்ள பாக்கணு இல்லிங்களா. மொதல மாதிரி இல்ல.
அ எங்க வீட்ல காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது நா என்னனு போய் பாத் துட்டு வந்துட்றே. பாய். ஓகே
பாருங்க
ஓகே